தோழி ஆ சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க எப்டி இருக்கீங்க தோழி
கேக்குதா தோழி கொஞ்சம் சத்தமா பேசுங்க தோழி
எப்டி இருக்கீங்க தோழி நல்லா இருக்கீங்களா
டயடா இருக்கு
ஹலோ இப்ப கேக்குதா தோழி ம் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
வீட்ல் அம்மா அப்பா பாப்பா எல்லாம் நல்லாருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லாருக்காங்க தோழி என்னாச்சு தோழி ஃபோன் பண்ணவே இல்லை. ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா?
என்ன தோழி செய்யறது இந்த பொண்ணா பிறந்தாலே பிஸியாக வேண்டியது தா தோழி அடுப்பங்கரையிலயே பிஸியா வேண்டியதுதா
அப்படியா தோழி வீட்டுல வேலையெல்லா அதிகமா இருக்குமா?
ஆமா தோழி வீட்டுல வேல இருக்கு வேலைய முடிச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல கூப்பட போகணு அவங்கள கூப்டுட்டு வந்து சாப்பாட ஊட்டணு திரும்ப ஸ்கூல் கொண்டு போய் விடணு திரும்ப நம்ம வந்து சாப்ட்டு முடிக்கறதுக்குள்ள அந்த டையோ வந்துருது திரும்ப போய் கூப்ட்டுட்டு வந்து டீ போடுற வேல இருக்கு டீ போட்டு அவங்களுக் குடுத்துட்டதுக்கு அப்பறோ ஹோம் ஒர்க்கு ஹோம் ஒர்க் முடிஷ்ட்டு திரும்ப நைட் சாப்பாடு வந்துரு திரும்ப நைட் சாப்பாடு வந்து திரும்ப தூங்க போடணு அப்டே ரொட்டேட் ஆவு தோழி
என்ன பண்றது தோழி பெண்களுக்கு பெண்களா பிறந்தாலே அதுதா சொல்ல முடியாது சில பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுல சமைக்கவு செஞ்சுட்டு பிள்ளிங்களுக்கு எல்லா பாத்துட்டு அப்டியே இருக்கதா செய்யறாங்க அப்ப அவங்களுடைய நெலம வந் து நம்மள விட இன்னு கொஞ்சோ மோசமாவே இருக்குன் நா நெனைக்கறே உங்க பாப்பா ஸ்கூல்லா போயாச்சா
ஆ இப்பதா வந்துக்காங்க தோழி போயிட்டு ப்ரீ கே ஜி பண் படிக்கிறா
அப்படியா தோழி சூப்பர் சூப்பர் ஓகே இன்னைக்கு சமையல்லா முடிச்சுட்டிங்களா என்ன சமையல் இன்னக்கி
சொலி இன்னக்கி மீன் தோழி ஃபிஷ்ஷு வரா மீன் வாங்கி சோறு பொங்கியாச்சு தோழி
அப்படியா தோழி ஓகே ஓகே உங்களுக்கு என்னெல்லா செய்ய தோ தெரியு தோழி பிரியாணி அந்த மாரி அதுக்கப்பறோ
எல்லா சமைப்ப தோழி சமைக்குவ தோழி சமைக்குவ எல்லாமே சமைக்குவ தோழி
ஓ ஓகே ஓகே தோழி அப்பறோ என்ன பண்றீங்க வீட்டு வேலையெல்லா முடிஞ்சுதா இனிமே தானா
இப்பதா தோழி முடிச்சிருக்க முடிஷ்ட்டு ஒரு அஞ்சு நிமுஷோ ஃப்ரீயா இருந்துட்டு அதுக்கப்பறோ போய் பிள்ளைங்களுக் சாப்பாடு குடுக்கலான்ட்டு இரு கற தோழி
அப்படியா தோழி ஓகே ஓகே ஓகே பிள்ளைங்கள நீங்க தா கூப்பட போவீங்களா
ஆமா தோழி நம்மதா கூப்ட போணு நம்ம கூப்ட்டு வந்துதா சாப்பாடு இதா
ப்ப மாட்டிங்களா ஸ்கூல்
இல்ல தோழி இல்ல தோழி பக்கத்துல இருக்க ஸ்கூல்லதா தோழி விட்ருக்க ஏன்னா ரொம்ப தூரமா போயி படிக்க வைக்கறதுனா ரொம்ப பயமா இருக்கு தோழி இந்த நாட்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை தோழி எப்டி தோழி அனுப்றது
ஆமா தோழி உண்ம தா இப்ப உள்ள இந்த காலத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப் இல்ல ஒரு சூழ்நெல தா இருக்கு அத மாத்துறது நல்ல தலைவர்கள் வரணு என்னதா வந்தாலுமே அ என்ன சொல்றது து இந்த கொலை கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரிலா நடந்துகிட்டு தா இருக்கு என்ன பண்ணுறது அத மாத்த முடியாது பிள்ளைங்கல வந்து ஒழுங்கா வளக்கணு ஆசிரியர்கள் கையில வந்து பெரம்பு என்னக்கி இல்லாம ஆச்சோ அப்பவே முடிஞ்சு போச் சு எல்லா தப்புகளு நடக்க ஆரம்பிச்சிருச்சி பிள்ளைங்க வந்து பிள்ளைங்கள வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணணுன்னா நல்ல முறையில வளக்கணு மொத ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் மொதல்ல என்ன கத்து குடுக்கனு ன்னா ஒழுக்க இருக்கணுன்றது கத்துகொடுக்கு இப்டிதா இருக்கணு அதுக்கப்பறோ பெரியவங்களதா மதிக்கு பெண்கள இப்டிதா மதிக்கணு அப்டிங்கிறத வந்து பெத்தவங்க மொதல்ல கத்து குடுக்கணு பிள்ளைங்களுக்கு வந்து செல்லோ குடுக்கற விஷயத்துல செல்லங் குடுக்கணு கண்டிப்பான விஷயத்துல கண்டிச்சிறனு இல்லன்னா பிள்ளைங்க வந்து வழி தவறி போயிருவாங்க அதனாலதா இந்த மாரி தப்புலா நாட்டுல அதிகமா நடக்குறதுக்கு காரணமே பெற்றோர்கள் தா அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க பிள்ளைங்க செல்லமா ஆன பிள்ளைங்க சொல்லி வளத்து இந்த ஆண் பிள்ளைகள் வந்து ரொம்ப ஒரு கெட்டது பக்கோ வந்து அவங்க போட்றாங்க
கரெக்ட் தான் தோழி இந்த ஆண் பிள்ளைங்களுக்கு இந்த பைக் எடுத்து கேட்டதோட குடுத்துர்றாங்க ங்க செல்லமா வளத்து அந்த பைக்ல எவ்ளோ ஆபத்து வரு அவங்க என்ன ரொம்ப ஸ்லோவாவா போவாங்க ஹை ஸ்பீடுல போய் அப்டியே ஆக்சிடென்ட் ஆவுது உயிர் போறது எத்தனையோ உயிர்களை நம்ம பாத்துட்டு இருக்கோ
தோழி
அவங்கள பெத்தவங்களுக்கு இது தெரிய மாட்றக்க பிள்ளைங்க கேட்டதோட வாங்கி வாங்கி குடுத்தர்றாங்க எண்ணத்தனாலு என்ன பண்றது தோழி செல்லு செல்லு கேக்குறாங்க செல்ல குடுக்குறாங்க ஆமா தோழி செல்லு வாங்கி குடுத்துர்றாங்க செல்லுல பலதையு பாத் து கெட்டு போறவங்களு இருக்கத்தா செய்றாங்க என்ன தோழி பண்ணலா இந்த நாட்டு ரொம்ப ஒழுக்கங்கெட்டையா இருக்கு தோழி ஆமா தோழி அந்த எத்தன தலைவர்கள் வந்தாலு சரி இந்த நாட்ட மாத்தவே முடியாது
அதுதா தோழி ஆ சிம்பிளா அததா தோழி நா ஈஸியா சொல்லிட்டே இதுக்கு காரணமே பெற்றோர்கள்தா பிள்ளைங்கள அவங்க ஒழுங்கா வளத்தாங்கன்னா கரெக்ட்டா இருப்பாங்க இன்னொன்னு என்ன விஷயன்னா இப்ப இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்கல்லா ஏதாவது தப்பு பண்ணிச்சுங்கன்னு சொல்லிட்டு இந்த டீச்சர்ஸ் வந்து லேசா அடிச்சாலுமே ஒடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அத பெரிய ஒரு இஷு யூவா இது பண்ணி அந்த பிள்ளைங்கள வந்து அவங்களே இது பண்ணிருப்பாங்க இப் ப அந்த காலங்களெல்லா பாருங்க இந்த மாரி எதுவுமே நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணித்தி அந்த காலங்கள்ல எல்லா ஆசிரியர்கள் இருந்தாங்க பிள்ளைங்க வந்து ஏதாது ஒழுக் கம் இல்லாம தப்பு தவறு பண்ணா அவங்க வந்து கண்டிச்சாங்க பெரம்பால ஆனா இப்ப வந்து எந்த ஆசிரியர் கையிலயுமே அந்த பெரம்புங்கிறது இல்ல
எயிட்டீன் நைன்டீன்ஸ்ல தா தோழி இருந்தது எயிட்டீன்ஸ் நைன்டீன்ஸ்ல தா அந்த கம்பு பெரம் பு இருந்தது டூ கேஸ்ல எல்லா அவருக்கு பெரம்பே இல்லயே தோழி
என்ன பண்றது அதனால தா பிள்ளைங்க ரொம்ப கேடு கெட்டுத்தனமாக அலைஞ்சிட்டுருக்காங்க
அப்புறந்த பயம் வரும் தோழி பிள்ளைங்களுக்கு
கண்டிப்பா தோழி
இங்க ஒரு வடிய அடிச்சாலே வந்துடுறாங்கள பெற்றோர்கள் ஓடி வந்துருவாங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு
ஆமா தோழி அதாவது இன்னொன்னு என்னன்னா சும்மா சும்மாவும் பிள்ளைங்கள அடிக்க கூடாது ஐ மீன் என்னன்னா அந்த பிள்ளைங்க சேட்ட பண்ணிச்சீங்கன்னா அப்ப கண்டிச்சுக்கணும் அது அல்லாம அந்த டைமில் சேட்ட பண்ணும்போது கண்டிக்காம இப்படி பண்ணா என்ன பண்றது தோழி
ஆமா தோழி என்ன பண்றது சும்மா சும்மாவும் அடிக்க கூடாது
இப்போ கூட இடையில எங்கயோ நடந்துச்சு தோழி ஏதோ பால்வாடியில ஒரு குழந்த அழுதுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்வாடியில் இருக்க அந்த அம்மா வந்து ஏதோச்ச சாக்கு பைய வெச்சு பிள்ளைய மீடிச்சு
இந்த இன்ஸ்டாயில எல்லா ட்ரெண்டிங்ல வந்துரும் தோழி
ஆமா தோழி அப்படில்லாம் பண்ணக் கூடாது குழந்தைகள அப்படி பண்ணக்கூடாது கண்டிக்க வேண்டிய வயசுங்கிறது ஒன்னு இருக்கு தோழி அந்த பிள்ளைங்களுக்கு மெச்சுர் ஆன க அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிய வரும்ல அப்ப வந்து கண்டிக்காம விடக்கூடாது அப்ப அந்த பிள்ளைங்கள கண்டிக்கணும் அத விட்டுட்டு குழந்தைகள இருக்கும் போதும் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா குழந்தைந்களுக்கு வந்து புரியிற தன்மை இருக்காது இது நல்லது இது கெட்டது இது நன்மை இது தீமங்கிறது எதுவுமே தெரியாது அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புற தான் அந்த பிள்ளைங்க வந்து அதெல்லாம் கத்துக்கும் அதையும் புரிஞ்சுக்கிட்டு அது மாறி ஆ நடக்கணும் அதும் உண்மதான் அது மாதிரி பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி குடுக்க கூடாது இப்போ ஃபோன் வாங்கி கேட்டுதுங்க நீங்க சொன்ன மாதிரி அப்படி வாங்கி குடுக்கும் போது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதுல கெட்டதும் இருக்கு
ஆமா தோ கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்குது அது நல்லது பயன்படுத்த த்துறதான் தோழி நல்லது கெட்டதுக்கு இந்த காலத்துல பசங்க எல்லாம் கெட்டதுக்கு தான் பயன்படுத்துறாங்க நல்லதுக்கு பயன்படுத்த த்துறது இல்ல ஃபோன்னு ஆண்ட்ராய்டு வந்ததே அந்த நல்லது பயன்படுத்துறதுக்குத்தேன் இந்த காலத்து எவன் நல்லதுக்கு பயன்படுத்துறான் எல்லாத் யும் கெட்டதுக்கு தான் பயன்படுத்துறான்
என்ன பண்றது தோழி மாற்றங்கள் வரணும் நாட்டல மாற்றங்கள் வந்தாதான் நாடு உருப்படும் இதுக்கப் அப்புறம் உள்ள ஜென்ரேஷன்கள நெனச்சாலே அப்டியே வயத்தில புளிய கரைக்குது ஆம்
இருந்தது அப்டி இந்த ஜென்ரே
பிள்ளைங்கள எங்க வெளிய அனுப்ப பசங்களையுமே இப்ப பையங்களுமே வெளியனுப்ப பயமா இருக்கு சின்ன பசங்கள கடத்தி கொண்டி போய் கொல பண்றாங்க மேலருந்து மாடிய இடையில கூட ஒரு நியூஸ் ஏதோ மாடில ஒரு பையன கொண்டு போய் அவன் ஒரு சின்ன பையன எட்டு வயசு பையன கொண்டுட்டு போய் அவன கொல பண்ணி போட்டுட்டாங்க
எதுக்கு தோழி அவன கொன்னாங்க நியூஸ் பாத்தீங்ளா எப்டி
ஆமா தோழி அந்த பையன பையன் கிட்ட தப்பா நடந்துகிட்டு அந்த பையன கொண்ணுட்டாங்க தோழி
அய்யய்யோ பையன்ட்ட என்ன தப்பா நடக்குறாங்க என்ன நாடு இது இந்த இந்த கேரளா நியூஸ் கூட ஒரு நியூஸ் பாத்தீங்ளா தோழி
என்ன தோழி என்ன நியூஸு
கேரளால ஒரு சின்ன பையன ஒரு தாயே கொன்னுடா அம்பது எட துல சூடு அவ கள்ள காதலன் சூடு வச்சுட்டான் போல அவங்கள எல்லாம் சுட்டு கொல்லணு தூக்கு தண்டன மரண தண்டன குடுக்கணு தெ த்த பத்து மாசம் சொமந்த புள்ளைய அவ கொல்றானா அவ தாயா
எப்டி மனசு வருது அதா தோழி அவளுக்கு எப்டி மனசு வருது
அவ தாயா பேயான்னு தெரியல தோழி இல்ல இல்ல அவ பெத் தா ஓகே ஒரு ஏதோ ஆசிரமத்துல விட்டு அவன் அழகா வளர போறா உனக்கு டிஸ்டபென்ஸா இருக்க போறது இல்ல அத விட்டுட்டு நீ இப்படி கொலை பண்ணிட்டியே ஒரு சின்ன பிஞ்சு உயிர கொழந்தை இல்லாத மக்கள்ட்ட கொடுத்து அழகா வளர் த்துருவாங்க ஆசிரமத்துல விட்டா அழகா வளர்க்க போறாங்க இவ ஏ ஒரு பேயா தாயானு தெரியல
என்ன பண்றது தோழி ரொம்ப நாடு கெட்டு போச்சு நாமளும் நம்ம பிள்ளைங்கள அது மாரி நல்ல கருத்துக்கள சொல்லி பிள்ளைங்கள சின்ன வயசுல இருந்து இது நல்லது இது கெட்டது இது ஆ ந்து தா அ ப குட் டச் பேட் டச்ங்றத விட மொத் த்தத்துல அந்நியர்கள் மா அதாவது குட் டஜ் பேட் டஜ் சொல்றத விட யாருமே தொடக்கூடாது டோன்ட் டச் ஆமா யாருமே தொடக்கூடாது தொட்டு பேசாதீங்க புள் பிள்ளைங்கள பெண் பிள்ளைங்கள தொட்டு பேசாதீங்கனு ஒரு இதிலயே வளக்கணு யாரா தொட் டா தொடாதீங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்ல
சிஸ் பிரதரோ தகப்பனோ அப்பாவோ யாரு தொடக்கூடாது தொட்டே பேசக்கூடாது இப்ப அப்
ஓகே தோழி எனக்கு வந்து வேல வந்துருச்சு தோழி உங்களுக் கூப்டுறே நன்றி தோழி உங்கள்ட்ட பேசுனது தோழி நன்றி தோழி வணக்கம்